ஹலோ
வணக்கம் தோழரே
ஆ வணக்கம் கேக்குதா என் வாய்ஸ் கேக்குதா
ஆ வாய்ஸ் கேக்குது உங்குளுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க என்னா பண்றீங்கோ சாப்ட்டீங்களா
ஆ இப்பதா சாப்ட்ட எல்லா கயிவிட்டு இப்பதா வச்சே நீங்கோ
நாங்களு இப்பதா சாப்
ஆ என்ன டாப்பிக் பத்தி பேசலா
சொல்லு சொல்லுங்க என்ன ஏ எந்த எந்த தலைப்பு க்கு பேசலா
ஆ எந்த டாப்பிக்கா ஓ ஊர் பத்தி பேசலாமா
ஆ செரிங்கோ ஓகே சொல்லுங்க உங்குளுக்கு புடிச்ச உ அது இங்க சொல்ல கூடாது ன்னே
ம்ஹு உங்க ஊர் பத்தி நா சொல்ல சொன்னே
எங்கூர் பத்தியா
ஆமா
அதாச்சு இப்ப இருக்குற எடமெல்லா இதுல குறிப்பிட கூடாதில்ல
ஆ தெரிலங்க நானுன்னா லாஸ்ட் லாஸ்ட் டைம் என் கூட என் ஊர் பத்திதா சொன்னே
இல் இல்லிங்கோ நம்ம சுற்றுலா எடோ இப்டி வேணா பேசுலா எங்க போயிருக்கோமோ எப்டி சுத்தி இருக்கு இதெல்லா பேசலாமே தவிர இதெல்லா சொல்ல கூடாது நம்மளுடைய பர்சன எது ஷேர்
ம் பர்சனல் இல்ல நார்மலா என்ன லாஸ்ட் டைம் கேட்டன உங்க ஊர் பத்தி சொல் உங்க ஊர் பேர் என்னான்னு கேட்டாங்கோ அதுக்கு நானு
இல்லிங்கோ அதெல்லா பேச கூடாதுங்கோ அத பேச கூடாது நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்சன் பாக்கல நெனைக்கிறே அ சினிமா பேசலா சினிமா புடிக்குமா உங்களுக்கு
ஆ சினிமா புடிக்குங்க நீங்க சொல்லுங்க எந்த சினிமா
ஆ
ஆஹா பெத்திங்கோ
அப்டியாங்கோ நல்லா இருக்காங்க படோ
ஆ நல்லா இருக்குங்கோ பெத்தி நீங்கோ
ஆ நா வந்து கடைசியானா கருப்பு பாத்தங்கோ ஃபேமிலியா போயிட்டு
ஆ
கருப்பு படந்தாங்க பாத்தே கடைசியா சூர்யா அது
ஆங்க
ஆமாங்க நீங் பாத்தீங்களா அது
ஆ நானு பாத்தங்க
ம் நல்லாருக்கா
ஆ நல்லார்க்குங்க இது கூட பெத்தி கூட பாத்திருக்ணுங்க நீங்க இது கூட நல்லாருக்கு
அப்டிங்யாங்கோ யாருங்க ஹீரோ
ராம்ச்சரண்
ஓ இன்னு பாக்லிங்கோ பாக்ணுங்கோ
ம்
ஆம்மா அந்த மூவி பெருசா ஐடியா இல்ல பாக்ல இதுக்கு மேல வேன்னா ட்ரை பண்றோங்க பாக்க ட்ரை பண்ற வேற எதுங்க உ ஃபே ஃபேவரிட் மூவின்னா
ஆ ஃபேவரெட் மூவி வந்து பாவுபலிங்க
பாகுபலி சம்ம இல்ல அதெல்லா ச்சான்சே இல்ல அவ்வளோ பிரம்மாண்டமா எடுத்தது பார்ட் ஒன் பார்ட் டூ அதெல்லா சூப்பருங்
ஆ ரெண்டு பாட் எத்தாங்கோ
ஆம்மா நல்லாருந்ச்சு அம் அப்ற உங்களோட ஹீரோ ஃபேவரெட் ஹீரோ ஹீரோயின்
அ ஹீரோயின் ஷீரோ வந்து பிரபாஸ் தாங்க
பிரபாஷ்தானா
அ பிரபாஸ் உங்களுக்கு
ஆ எனக் வந்து விஜய் புடிக்கும்
ஆங்க
அ விஜய் ரொம்ப புடிக்கு அ அவுங்க மூவிஸ்எ ல்லா ரொம்ப விரும்பி பாப்பே ஆ சூர்யாது ஓரளவுக்கு பாபப்புங்க சூர்யாவும் புடிக்கும் அஜித்தும் புடிக் க்கு ரொம்ப ஃபேவரட்ன் சொல்லப்போனா விஜய் புடிக்கு
அங்க
ஆம்மா
ம் இன்னன்னா புது மூவி வந்துருக்கு
எதுங்கோ
இன்னு புது மூவி ஏது வந்திருக்கு விஜய்து லாஸ்ட் அத்தானா
ஜனநாயகோ தாங் வந்து
அத்தா லாஸ்ட்டா
அ இன்னொர் மூவி எடுக்றாங் தா சொல்லிட் இருக்காங்க தெரியிலங்கோ எப்புடி என்னாடுனு இப்போ கடசியா பாத்ததுதுனா ஜனநாயகம் தாங்க பாத்தோ
ஆ ஜனநாயகன் ஆ நானு ஜனநாயகன் தா பாத் ஆ டப்புட் சின்மா தா தெலுகுதா பாத்த
ஓ அப்புடிங்களாங்க
ஆங்க
தமிழ் கூட வந்துர்ச்சே
ஆ தமிழ்ல்ல தா அது தெலுகூ டப்புடு
ஓ சரிங்க நீங்க தெலுகூவா
ஆ நா தெலுங்க
அதுனாலதா நீங்க ராம்ச்சரணு ஜயோ ம் மகேஷ்பாபு இப்டியே பேசிட்டு க்யூ ஆ செரி அது ஒண்ணு பிரச்சன இல்ல இஷ்யூ இல்ல வுடுங்க நானும் நானும் தமிழ் கொஞ்சம் அப்படிளதான் பேசுறது நானும் பெங்ளூரு
ஆ
பொறந்தது வளர்ந்ததெல்லா ஆனா வந்து தமிழ் தான் என்னுடைய மதர் டங் ஈப்ப இருக்கதெல்லா தமிழ்நாட்ல தா அதனால தமிழ் பேசுவே நல்லா தா படிக்க எழுத தா அங்க வர அதனால இப்ப என்னா நீங்க சாப்ட்டு செஞ்சுக்கிட்டீங்ளா சாப்பாடு எப்டி வீட்ல செஞ்சாங்க
இல்ல நானே செஞ்சுட்டே
எல்லா செஞ்சு நீங்களே செஞ்சுடுவீங்ளா
ஆல்லா நானே செஞ்சுடுவேங்க நீங்க
உம் என்ன செஞ்சீங்கோ
நார்மல் ரைஸு சாம்பார் செஞ்சுங்கோ மத்தியானம் செஞ்சந்து நைட்டுக்கு சரிபடுங்க
ஓ சூப்பர் நல்ல விஷ்யோம் எப்டி கத்துட்டீங்க
ஆ இல்ல ஃபுட்டு சின்ன பத்துல இருந்தே செஞ்சுட்டு இருக்கூ ஓனா நீங்கல்லாம் எந்துட்டு அப்டியே பண்ணட் போங்கோ
ஓ அப்டியே கத்துட்டீங்ளா என்னென்னலாம் செய்வீங்க
ஆ சிக்கன் செய்ங்கோ ரைஸு நார்மல் தா ஒன்னும் சம்பார் சட்னி தோச இட்லி சப்பாத்தி தா ஆமந்தாங்க உம் நீங்கோ ஹலோ ஹலோ கேக்குதாங்கோ ஹலோ ஹலா கேக்குதாங்கோ ஹலோ கேக்குதாங்கோ ஹலோ